ஆமா
வணக்கம்
ஹலோ
ம் வணக்கம் வணக்கம்
சொல்லுங்க உள்ள இருக்கீங்ளா வெளில இருக்கீங்ளா
ம் நா வந்து உள்ள இருக்க
ஓ செரி செரி
ம் நீங்க எங்க இருக்கீங்க
ஆ
ம் காதுல வச்சு பேசனீங்களா
இல்ல இல்ல ஃபோன்லதா பேசுரே
சரி சரி ம் கேக்குது கேக்குது
என்னாச்சு
மா நைட்டெல்லா ஒரே கனவு
என்ன கனவு வந்தது
எல்லாமே கனவுதா இந்த மாரி நைட்டு ஃபுல்லா நா ஏதோ காலை ஏந்திரோம் அதுனா பயன்படுத்தி நா எதிர்காலத்துக்கு போறே
புரியல புரியல
காலை இயந்திரம் இல்ல காலை இயந்திரம்
ஆமா ஆமா ஆமா
நேரத்தை க நேர பயணம் செய்யக்கூடிய அந்த இயந்திரம்ல
ஆ
அதுல நா என்ன பண்றே அதுல பயணிக்கிறே நைட் எல்லா கனவுல அதுல பயணிச்சு நா வந்து எதிர் காலத்துக்கு போறே
அ
போனா இப்ப இருக்கற மாரி எதுமே இல்ல எல்லாமே மாரி இருக்கு உலகமே
ஆமா பின்ன எத்தன வர்ஷோ இருக்கு சுமார் எத்தன வர்ஷோ இருக்கு
ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு அப் கப்பறம் போயிருக்
நூத்தி அம்பது வர்ஷமா
ஆமா நூத்தம்பது வர்ஷோ நா பய பயணம் பண்ணிட்டு வந்தே
அது சூப்பர் அப்ப எப்டி இருந்தது அப்ப உலகல்லா
அது எனக்கு கனவுனால அதலா உண்மயா இல்லன்னா அதுதா இல்ல அது பொய்யான் எனக்கு தெர்ல ஆனா இந்தியா இந்தியா வந்து நல்ல நாடா வளந்துட்டு இருக்கு
இனிமேதா வளந்துட் இருக்கா இல்ல வளந்துருச்சா
வளந்துக்குனா வளந்து முடுஞ்சுருச்சு ஆ இப் இப்ப அமெரிக்கா எப்டி இருக்கோ அத்த அந்த மாரி இந்தியா இருக்கு ஆனா அமெரிக்கா அமெரிக்கா இப்ப எப்டி இருக்கு
ஆ
அமெரிக்கா ஜப்பான்லா
அ கல்ச்சர்ல்லா சொன்னாங்க இல்ல
நா வந்து தொழில்நுட்ப ரீதியா சொல்றே
புரியல
தொழில்நுட்ப ரீதியா சொல்றே இப்ப எப்டி இருக்கு நல்லா வளந்திருக் குல அததா
அப்ப யாரு சி எம்
கனவுல என்னென்ன வரு நா ஒர்ஜினலாவா போய்ட்டு வந்தே
ம் அமெரிக்கா அத விட பயங்கரமா வளந்துட்டு இருக்குது
ஆ
அங்க பறக்குற கார்ல்லா இருக்குது பறக்கற காரு ஆ வாகனத்திலேயே ட்ரெயின் ஒரு பகுப்புல ட்ரெயின்ு ஆமா
ஆ
இதெல்லா இருக்குது ஆனா இந்தியா இப்பதான் இப்ப எப்படி சப்பான அமெரிக்கா இருக்கும் அப்பதான் நூத்தி அம்பது வருஷம் கழிச்சு இந்தியாவே மாறியிருக்கு ஆனா எவ்வளவு பின்தங்கிருக்கப்ப இந்தியா
அ அ இடன
புரியவே இல்ல
அதான் இங்க ஃபுல்லா எப்படி வளற விட மாட்டாங்கலே
ம் அதுதான் ஆனா இந்தியால ஒரு குப்பை இல்ல ஒரு மாசு இல்ல எல்லா சூப்பரா இருக்கு
ஆ
எனக்கு அமெரிக்காவ எனக்கு டுபாய பார்த்திருக்கணுனு ஆசை அவள தான் வளர்ந்திருக்கோ என் கனவு அமெரிக்கா வந்ததை விட
ஆ
துபாய் வந்திருக்கணும் ஏன்னா அங்க இப்பவே நல்லா இருக்கு இன்னும் நூத்திஅம்பது வருஷம் ஃபேஸ் அதூ எப்டி இருக்கக்கும்ன்னு தெரியிலல நீங்க சொல்லுங்க இப்போ நீங்க ஒரு உங்க கையில ஒரு காலை ஏந்திரம் கிடைச்சா நீங்க எங்க பண்ண என்ன பண்ணுவீங்க எதிர்காலத்துக்கு போவீங்களா கடந்த காலத்துக்கு போவீங்களா
புரியல
ம் எதிர்காலத்துக்கு போவீங்களா கடந்த காலத்துக்கு போவீங்களா
நா வந்து கடந்த காலத்துக்கு தான் போவே
ஏன் என்ன காரணம்
ஆ நான் வந்து கொரோனாவால தான் வந்து ஸ்கூல் வந்து அப்படியே பாதி மூடிதானே இருந்தது அதனால ஸ்கூல்ல அங்க நைன்து டென்து எயிட்து நைன்து டென்து திருப்பி படிக்கணு அப்படின் ஆச
திரும்பி போனாலும் அது திரும்பியும் கொரோனாவா தான இருக்கும் உங்களால எப்படி படிக்க முடியும்
ஆமா சொல்றேனே கொரோனா இல்லாம சொல்றேனே
கொரோனா இல்லாமையா
ஆமா ஆமா
எதிர்காலத்துல கடந்த காலத்துல என்ன இருக்கும் அதானே இப்பயும் இருக்கும் ஓ நீங்க எப்படி அதை மாத்துவீங்க
நம்மலால ஆனா அது கொஞ்சம் ரிஸ்க் தான்
ம் இப்ப கொரோனா டைம்ல யாராலயூ வெளிய வர முடியாது நீங்க அந்த டைம்ல எங்க இருப்பீங்க போயிட்டு
நான் சிக்காப் கேள்வி கேட்காதிங்க தயவு செஞ்சு
சரி சரி சொல்லுங்க வேற என்ன பண்ணுவீங்க
வேற வந்து எதிர்காலத்துக்கு போயிட்டு ஆ ஒரு நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பே
ம் நீ இப்படி வேணா பண்லா அ கடந்த காலத்துக்கு போயிட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு இந்த ஐநூறு ஆயிரபா நோட்டு மார்னது க்கப்புற போன கால அந்த காலத்துக்கு போயிட்டு
ஆஹ்
இப்ப இருக்கற கோல்டு நீங்க வாங்கிட்டு வர்லா
ஆ
ம்
அப்பென்ன ஆயிரத்தி தொள்ளாயிரங்கிட்ட போய்
அந்த காசுலா நம்ம கிட்ட இருக்காதுல
ஆ அதா அப்ப இந்த காசு மட்டு இருந்துதா
இந்த காசு நம்ம கிட்ட இருக்குதே இப்பயே நம்மகிட்ட ஒரு ஆயருபா ஆயரத்தி ஐநூறுபா அந்த மேரி
ரண்டாயிரத்தி பதினாறிலிலா போனா அந்தாயிருபா தான செல்லு இது நார்மலா செல்லாதுல
இல்லயே இப்ப இருக்கிற ஐநூறுபா தான அப்பயே வந்துச்சு ரெண்டாயிருபா ஐநூறுபா ஒன்னாதானே வந்துச்சு
அப்ப வந்துட்டு ஓகேதா உங்கிட்ட அமௌண்ட் இருக்கா
இல்ல நீங்க இப்ப இருக்கற நகைய வித்துட்டு அந்த காசு எத்துட்டு போனிங்கனா நீங்க அப்டியே டபுள் ட்ரிபுளா வாங்கலாமே நகைய
எதுனா சொன்னியே
டபுள் ட்ருபுளா இல்ல அதுக்கு மேலயே கூட வாங்கிர்லாம் போல
ஓ ஆமா அது இப்பெத்துனு வந்து நீங்க சேல் பண்ணிங்கனா நீங்கதா இந்த உலகத்தில் லட்சாதிபதி லட்சாதிபதியா மாறிடுவிங்க ஏனா அப்பலா ஒரு சவரனு இருநூ இருவத்தோராயிருபா இருவத்ரெண்டாயிருபா தா
அ
ஆனா இப்போ ஒரு லட்சத்த தாண்டி போது அப்ப பாத்துக்கோங்க நீங்க ஒரு மடங்கு வாங்குனிங்கனா இப்ப இப்ப நீங்க ஒரு ஒரு லட்ச இப்ப கைல வச்சிருந்திங்கனா நீங்க பத்து லட்ச வச்சு ருக்ற மாரி சம
ஆமா ஆமா கரெக்ட்டு தா
ம் அதனால இந்த மாரி எதாச்சி யூஸ்ஃபுல்லா யோசிச்சு சொல்லுங்க
கேக்குதா
இனிமே யூஸ்ஃபுல்லா எதாச்சு யோசிங்க நம்ம திடீர்னு காலப்பயணம் பண்ற மார் இருந்துச்னா இதெல்லா நம்மளுக் யூஸ் ஆகு
எதுவு சாவாதுன் நெனைக்கிறே
அப்படியா இந்த வெறு காலத்தின் கட் டாயத்துல நம்ம பண்றோன் வெச்சுக்குங்ளே நம்ளால எந்த முடில எதுவுமே நம்ம கைல இல்லயே
அப்ப கூட அங்க போயிட்டு வாங்குனா நம்ளால எப்டி எடுத்ட்டு திரும்பி வர முடியு எடுத்துட்டு வர முடியுமா
ஏ முடியுமே
நா வந்து
புரியல
அதா எப்டி இப்டி வரமுடியும் போன மாரிதான வரும் புரில
கையில தான எடுத்துட்டு வர போறோ
அதாஅங்க வீட்டு வரும்போது அது அப்படியே மறைஞ்சிர்ச்சு
கரையு அதுக்கு என்ன பண்ற கூட தா போட்டு இப்போ ஃபோன் பேச காரியல
நல்ல கருத்து ஆ எடுத்துப்போ பிஸியாயிடுவே
ஆமா ஆமா
இன்னைக்கு வந்து ஒரு கனவு வந்தது
உங்களுக்குமா என்ன கனவு
வந்து நம்ம வீட்ல வந்து இருக்கே
ம்
பா திடீர்னு குனிஞ்சு பாத்தா என் வயிறு பெருசா இருக்கு
ம்
க்குதா
ம் கேக்குது சொல்லுங்க சொல்லு
ஆ முள்ள வந்து கொழந்த இருக்க இல் வந்து எப்பியு இருக்ற மாதி அப்டியே த்தா ஒரு மாரி மாரி பால் எட்டு வச்ச வயத்துல ஒரு மாரி ஆகும்
ஆமா ஆமா
ஆ தெரியுது குபட்டியாவு ரொம்ப பெருசாவு இல்ல ஓரளவுக்கு சின்னதா இருக்கு ஆனா அப்டில்லா தெரியுது ஆனா வந்து நீ என்னனெ கேக்கல் நானு ஒங்க்கா தா இருக்கிறோ ஒங்க்கா அப்புறொ வேற யாரோ ரெண்டு பேரு
ம்
அ
நீ இந்த கனவ நீங்க அப்புறமா நீங்க சொல்லுங்கன
அப்ப வேற என்ன சொல்றது
அப்புறமா சொல்லுங்களே இந்த கனவ நீங்க
செரி செ அவ்ளோ தா முடிச்சி வேற என்ன சொல்றது
பரவால்ல அது அப்றொ எப்டியு பேசுவோலா